டர்
ஹலோ
ஹலோ
சொல்லுங்க சிஸ்டர் ஆ கேக்குது நல்லாருக்கி
இன்னப்
லோ நல்லாருக்கீங்ளா ஓ நொம்ப நல்லார்க்கே ஆ சாப்ட்டீங்ளா
சாப்ட சிஸ்டர் நீங்க சாப்
ஓ சாப்டேங்க சொல்லுங்க சினிமால்ல என்ன பாத்தீங்க லேட்
லேட்டஸ்டா எது
என்னங்க
என்னங்க எதுவு பாக்கல சிஸ்டர் லேட்டஸ்டா நா நொம் நாளாயிச்சி பாத்தே
ஓ அப்டிங்ளா என்ன பண்ணிட்ருக்கீங்க
நர்சிங் படிக்ற சிஸ்டர்
ஓ அப்டிங்ளா ஓகே ஓகே ஓகே எப்டி போகுதே ஜாப்பெல்லா ஹவுஸ் வைஃப்
ஓ சேரி ஜாபு காலேஜ்தா போறே ஜாப் எது போல
ஓ ஓகே ஓகே நர்சிங் படிச்சிட்ருக்கீங்ளா வீட்ல அம்மாப்பா
அம்மாப்பா வேலைக் போறாங்க
இங்க டபளாக்
இங்க டபளா கேக்கு பேசறது இப்ப கேக்குதா
கேக்குது பட்டு நா பேசறது எனக்கே கேக்கற மார் ரிப்ளே ஆகுது
பியா இருங்க இப்
ஹெலோ ஆ ஓகே ஆ கேக்குது கேக்குது இப் போ ஓகே அப்றோ அம்மா அப்பாலா என்ன பண்றாங்க
வேலைக் போறாங்க
ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க நீங்க எங்கியா லேட்டஸ்டா டூர் டூர் எங்கியாவது போனீங்ளா
இல்ல சிஸ்டர் நாளாயிடுச்சி போயே
ஆ எங்க போய் இருக்கீங்க கடைசியா
கடசியா எங்க போனே மகாபலிபுரம் போனே நெனைக்கிற
ஓஹோ சேரி சேரி சேரி சமைப்பீங்ளா
அ அதுதா தெரியாது
தெரியாதா
ஆஹா
ஓ செரி செரி செரி செரி கூட பொறந்தவங்க ஓ சேரி சேரி சேரி சேரி சேரி சேரி எனக்கு ஒரு பைய இருக்கா ஃபோர்த் படிக்கிறா
அ நீங்க எங்கயாச்சு வேலைக்கு போறீங்களா வீட்லதா இருக்கீங்களா
வீட்லதா இருக்க
ம்
ம் நாங்க வந்து வீக்லியானா மூவி போய்ருவோ ஜாலியா இருக்கு சட்டடே சண்டேஸ்ல ல மூணு பேரு ஒன்னா இருப்போ ஜாலியா என்ஜாய் பண்ணுவோ
ம்
அப்றோ வந்து தம்பிக்கு வந்து வீக்கெண்ட் அக்டிவிட்டி குடுப்பாங்க அதைய பண்ணுவோ
ம்
அப்றோ வந்துட்டு அப்றோ மூவிஸ் எல்லா காமெடி மூவிசு ஹாலிவுட் மூவிசு எல்லாமே பாப்போ
ம் ம்
அப்றோ ஹாரர் மூவிசு சூரியா
சூர்யாவா
ஆமா உங்களுக்கு
விஜய் தா புடிக்கு
விஜய் தா பிடிக்குமா சேரி சேரி சேரி ஆக்டர்ஸு
நஸ்ரியா புடிக்கு சேம்
நஸ் ஓ அப்படியா சேரி ஓகே ஓகே ஓகே
அப்றோ என்ன கேக்குறது
அப்றோ என்ன கேக்கறது ஏதாவது டாபிக் பத்தி பேசுவோனா ரெசிபிஸ் எல்லா சமைக்க தெரியா சுத்தோ காஃபியாது போடுவியா
காஃபி போட தெரி டீ போட தெரியாது காஃபி போடுவ
ஓ ஓ சேரி சேரி சேரி
ம்
சுத்தமா சமைக்க தெரியாதா ரைஸ் கூட வெக்க தெரியாதா எனக்கு எல்லா சாப்பாடு அப்டியேல்லா ஆ
சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
எனக்கு சப்பாத்தியு பன்னீர் பட்டர் மசாலாவு புடிக்கு அ நான்வெஜ் எல்லாமே சாப்புடுவே எல்லாமே சமைப்பே மேக்சிமம் எல்லாமே சமைப்பே எல்லா ஐட்டமுமே சமைக்க தெரியு எதுவுமே புடிக்காது அப்டினெல்லா இல்ல எல்லாத்தையு மேக்சிமம் சமைச்சிருக்கே எல்லாத்தையு சமைச்சி குடுத்திருக்கே
ஓ
உனக்கென்ன புடிக்கு சாப்பட்றக்கு
கு உங்க நீ நீங்க சமைக்கறதுலே உங்களுக்கு புடிச்சதுன்னா என்ன சொல்வீங்க
எனக்கு புடிச்சது சமைக்கற அது சொன்னல்ல சப்பாத்தியு, பன்னீர் பட்டர் மசாலாவுமு அப்றோ பிரியாணி
ஓ ஆஹ பிரியாணி எனக்கு கூட பிரியாணி தா புடிக்கு
ஓ அப்டியா செரி செரி செரி
ம்
பிரியாண் வீட் என்ன ஏஜ் ஆகுது உனக்கு
எனக்கு நைன்டீன்
ஓகே செரி நா சொல்றே ஒரு டைம் அம்மா, அப்பாக்கு பிரியாணி ரெஸ்ப்பி செஞ்சி குடு செரி யா நா பிரியாணி ரெஸ்ப்பி சொல்லி குடுக்கறே உனக்கு ஓ உனக்கு பிரியாணி ரெசிப்பி சொல்லி கேக்குதா இப்போ பிரியாணி ரெசிப்பி சொல்லி குடுக்கறே அம்மா பாக்கு ஒரு நாள் நீ செஞ்சி குடு செரியா ஒரு டைம் செஞ்சி குடு அம்மா அப்பாக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி ஊற போட்க்கோனு நீ நார்மல் ரைஸே எடுத்துக்கோ வீட்ல பாஸ்மதி இந்த மாரில்லா இ எட் கோன் எடுக்கோனு அ ப்டின்னல்லா இல்ல நார்மல் ரைஸே எடுத்துக்கோ செரியா எடுத்துட்டு ஃபஸ் ட்டு வந்து குக்கர் வெச்சு ஆயில் ஆயில் ஊத்திக்கோணு ஆயில் ஊத்திட்டு வெங்காயோ இருக்கில்லியா வெங்காயோ ஸ்லைஸ் பண்ணி நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுல ஆயில் நல் ஆயில் நல்லா காஞ்ச வெறப்புதா எ வெங்காயோ போடோனு போட்டீனா டக்குனு ப்ரவுன் கலர் ஆயிரு ப்ரவுன் கலர் ஆகும் போது ஹோல் ஸ்பைசஸ் இருக்குல்ல பட்ட, கிராம்பு, லக்கா ஆ பிரியாணி எல இதெல்லா போடோனு அஞ்சுருவா பேக் இருக் அந்த அஞ்சுருவா பேக் வாங்கி கூட அப்டியே போட்ரு போட்டுட்டு வெங்காய ஆ அப்றோ வெங்காயோ நல்லா வணங்கிரு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்ச மொளகா, தக்காளி இதெல்லா போட்டு அப்றோ புதினா, கொத்தமல்லி இதையு போட்டு அதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோனு ரை பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன் போடோனு சிக்கன் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா அதையு நல்லா ஃப்ரை பண்ணோனு அதுக்கூடயே தயிரு, சிக்கனு கூடயே தயிரு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிம் ஷோ விடோனு கொஞ்சோ அது சிக்கன் நல்லா கொஞ்சோ வேக வேக அந் தண்ணி விடு சிக்கன்ல வந்து ஆட்டோமெட்டிக்கா அதுவே தண்ணி விடு அந்த சீல சிக்கன்லர்ந்து தண் ணி அப்சர்வ் ஆகற வரிக்கு கொஞ்சோ வெயிட் பண்ணிட்டு அப்றோ பிரியாணி மசாலா வந்துட்டு மேக் சிமம் போட மாட்டோ மேக்ஸ்மோ ஆமா இது மிளகாத் தூளு பிரியாணி மசாலா வந்து நா வந்து என்ன எப்டி யூஸ் பண்ணுவேனா பட்ட கிராம்பு, ஏலக்கா இந்த மூணு மட்டு அரச்சு போடுவே
ம்
பட்ட, கிராம்பு, ஏலக்கா ஆ ஆ நம்ம வந்து எவ்ளோ அளவு வேணுமோ அந்தளவுக் வந்து ப ட்ட வந்து ஒரு ஹண்ட்ரெடு கிராம் எடுத்தம்னா கிராம்பு வந்து ஒரு அம்பது கிராம் எடுக்கோணு அதுவே கிராம்புல பகுதி தா ஏலக்கா எடுக்கோ என்னது
கடைல எப் இ எப்டி பட்ட குடுங்கன் சொன்னாலே குடுத்துருவாங்ளா
குடுப்பாங்க டென் ருபீஸ்க்கிருக்குது கிராம்பு டென் ருபீஸ் இருக் குது ஏலக்காவு பத்து ருவாக் இருக்குது அதா சொல்றேல்ல பட்ட நம்ம வந் னு ஓ பட்ட வந்து து ரெண்டெடுத்தம்னா கிராம்பு வந்து ஒன்னெடுக்கோனு அதுவே ஏலக்கா வந்து அர ஏலக்கா தா எடுக்கோனு இல்ல பட்ட நாலு பட்ட எடுத்தம்னா ரெ ண்டு கிராம்பு ஒரு ஏலக்கா இந்த மாரதா பிரியாணி மசாலா ரெடி பண்ணோனு அதய வந்து வெறு வட சட்டில போட்டு நல்லா வணக்கிட்டு மிக்சில போட்டு பொடியாக் கிகோனு இது தா பிரியாணி மசாலா ஆக்ஸுலி
ம்
அதயு போட்டு அப்புற அந்த சிக்கன் வேகும்போது இந்த மசாலாவ கொஞ்ச தூவி விட்டு நல்லா ஃப்ரை ந ல்லா மறுபுடியு பொரட்டி போட்டு அப்படியே இப்ப வந்து அந் தக்காளி புதினா கொத்தமல் லி சிக்கனு தயிரு பிரியாணி மசாலா உப்பு எல்லா நல்லா கொஞ்ச இதான வரப்பு ச தண்ணி ஊத்தோணு ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்தினா ஒரு வச்சிருக்கே அப்டினா ரெண்டு டம்ளர் அரிசி வக்கோனு நீ அதுக்கு சாரி தண்ணி வக்கோனு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வக்கோனு தண்ணி போட்டு கொதிச்ச உடனே கொதிச்ச உடனே நல்லா கொதிக்கோணு தண்ணி அதுக்குள்ள போ ஊத்துன தண்ணி நல்லா கொதிச்சோ னு அப்பற அரிசி எடுத்து போட்டுட்டு அப்பற தா உப்பு செக் பண்னோனே ப்போமே ஃபர்ஸ்ட்டே உப்பு செக் பண்ண கூடாது இப்போ அரிசி எடுத்து போட்டுட்டு அப்பறந்தா அ உப்பு செக் பண்ணோனு உப்பு பத்தலேனா மறுபடியு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு விசில் போட்றதா இருந்தா விசில் போடோனு தம் போடுறதா இருந்தா தம் போடணு அவ்ளோதா ரே பி அப்புற வேணா கீழே இறக்கிட்டு நம தேவபட்டா வேணுனா கீ ஊத்துவாங்க ஒரு சில வே த்துக்கு கீ ஊத்தி சாப்டுறது புடிக்கு ஒரு சிற வேசதி கீ ஊத்தாமயே நா அந்த பிளேவர் மட்டு போது அப்டினு சொல்லிட்டு கீ ஊ தமையே சாப்டுவாங்க நம்ம வேணுனா யூஸ் பண்ணிக்லா
இவ்ளோ வேல இருக்கு
இவ்ளோ வேல அப்டினா இவ்ளோ வேலையா அப்டிங் கூடாது இவ்ளோதா வேலை அப்டி ற மாரி நினக்கோனு எப்போமே என்னய அப்டி நினைக்காத இவ்ளதா ம் அப்டினு நினச்சினா அது வேல சின்னது எப்போமே எதுலயுமே அடுத்து இவ்ளோதானா அப்டினு நெனச்சினா இவ்ளோதா இவ்ளோவா அப்டின் நினச்சா அவ்ளோ
ன்னு இல்ல அதுலா எனக்கு எப்டி செய்ய எனக்கு எவ்ளோ பண்ணணுனே தெரியாது
இப்போ ஒண்ணுமே இல்ல நா என்ன பண்ணுவனா மார்னிங்கு ஒவ்வொரு டைம் எங்கயாவது கிளம்போணு அப்டினா த தம்பிய் கிளப்பி விட்டுட்டு தம்பி கிளப்பி விட்டு அவனைய உக்கார வச்சிருப்பே உக்கார வச் ட்டு நா பக்கெட்ல தண்ணி ஊ பக்கெட்ல வந்துட்டு சுடு தண்ணி விடுவே அந்த பக்கெட் நம்பருக்குள்ள நா என்ன சொல்வே அ என்னோட தம் என்னோட பையன தம்பி நா பக்கெட் தனி நம்பருக்குள்ள எனக்கு எத்தன வேல இருக்குது நா முடுச்சுட்டு வரதுக்குள்ள நீ ஸ் சாப்ட்ருப்போனு அவனுக்கு ஒரு வேளதா குடுப்பே நானு நா பக்கீட் தண்ணி நம்பி நா வந்து குளுச்ட்டு வரக்குள்ள நீ சா சாப்ட்ருக்கோணு அவனுக்கு அந்த வேல மட்டுந்தா நா அந்த பக்கீ்ட் தண்ணி நெம்பரகுள்ளேயே பாத்திர கழுவி டாகோட குண்டா கழுவி அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புற வந்துட்டு வாஷிங் மிஷின்ல துணியு போட்டுட்டு வந்துட்டு வீடு கூட்றதா இருந்தா வீடு கூட்டிட்டு அதுக்குள்ள அந்த பக்த நம்பறக் குள்ள என்னோட எய்மு ஆமா அந்த என்னோட எய்ம அப்டி டார்கெட் பண்ணிக்குவே இந்த வேலயெல்லா முடுச்ட்டு வந்து உக்காரு அ வ வந்துருவோனே இந்த இது பண்றக்குள்ள அப்டின் சொல்லிட்டு ஆ ஒ ஸ்பீடா பண்ணுவே கொஞ்ச ஸ்பீடு தா நானு எப்பவுமே ஸ்பீடு தா ப டக்கு டகு டக்கு டக்குன்னு முடிச்ட்டு வந்துருவே கரெக்டா வந்துருவே இந்த எய்ம் எய்ம் வச்சுக்கிட்டா முடிச்சிரு ம் இ பக்கெதண்ணி நம்பருக்குள்ள எப்டிப்பா இவ்ளா செய்ய முடியு அப்டின் நெனச்ச நா செய்ய முடியாது அவ்ளோதா
நா தா எவ்ளோ அதுல அதுல ஒரு வேலைகளூ செய்ய மாட்டாது நெறைய எடத்துக்குள்ள
டக்கு டக்குன்னு செய்யனு தா நெனச்சே டக்கு ஆச்சுவலி ஒண்ணுமே இல்ல சோப்பு அங்யே இருக்கு பாத்துர கழவுற எடத்துலயே ஆ டாக் குண்டா ஊற போட்டு வச்சிருப்பே சோப் எடுத்து டக்குன்னு வெளக் கழுவிட்டு வந் ட்டு சாப்பாட எப்போவோ செஞ்சு வச்சு ப்பே அப்பவே சாப்பாடு போட்டு தயிரு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தயிரு எடுத்து மிக்ஸ் பண்ணி கொண்ட் போய் வச்சுட்டு அது ஒரு வே ல முடுன்ச்சு இந்த சீமார எடுத்து டக்குடக்கு டக்குன்னு கூட்டி உட்டுருவே அப்புறோ வந்து எப்பவுமே பாத்துரோ கழுவு போது என்ன பண்ணி வைப்போ ஒரு சோப்பு போட்டு வைப்பே இல்ல அந்த பாத்ர கழுவுரேல நாரோட ஒரு சோப்பு ஒன்னு அப்புறோ வந்துட்டு அந்த லிக்விடு கொஞ்சோ ஊத்தி தண்ணி ஊ த்தி வக்கேனா எனக்கு டக்கு டக்கு பாத்ரம் கழுவ இருக்கு ஒரு பத்து பாத்ரம்னா டக்கு டக்கு டக்குன்னு கழுவிட்டு தண்ணி நீ ரெண்டு பக்கோ ஓபன் பண்ணி உட்ருவே ஒரு டேப் ஓபன் பண்ணாம ரெண்டு டேபூ ஓபன் பண்ணி டக்குன் தண்ணி ஊ த்து நல்லா டக்கு டக்கு டக்குன்னு கழுவி தூக்கி போட்டுட்டு டக்கு டக்குன்னு ஓடியறுவே அப்டிதா பண்ணுவே
இதெல்லா கேட்கும் போது தல சுத்துது எனக்குலா
அப்புறோ வெளியே வந்தோன்னே தம்பிக்கு ட்ரெஸ் பண்ணி உட்டுட்டு தேங்கண்ண வ ச்சு வுட்டுட்டு அவன் பேக் அவனோட லன்ச் பேக் பேக் பண்ணிட்டு நா நா வந்து ரெடி ஆகுறதுக்கு எனக் ஒரு பைவ் மினிட்ஸ் அப்டின் சொல்லிட்டு நா இ இந்த டைம்க்குள்ள வெளியே வரனு அப்டின் சொல்லி டக்குனு ரெடி ஆயி நா டக்குனு வெளியே வந்துட்டு அவன